அ ஆ தோழி சொல்லுங்க
நீங்க என்ன தோழி சாப்ட்டிங்க இரவு உணவு
நான் இரவு உணவு இட்லிப்பா இட்லி சாம்பார் சாம்பார் இருந்துது அதே நான் அதையே வச்சு விட்டே இட்லியே சாப்ட்டு விட்டோ
நீங்க எப்பிடி சாம்பார் வெப்பிங்க தோழி
நா சீக்கிர சாப்ட்டுருவ அ இட்லிக்கு சாம்பார் மா ட்டு என்னன்னா
ம் ம்
கார அதிகமா போட மாட்ட கிள்ளு சாம்பார் கேள்விப்பட்ருக்கிங்ளா கிள்ளு சாம்பாருன் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம் ப்பிளான டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு பருப்பு பாசி பருப் பு கொஞ்ச பைத்தம் பருப்பு ஒரு க சும்மா ஒரு ஒரு கை மட்டு போட்டுக்குங்க தக்காளி சின்ன வெங்காய பூண்டு பெருங்காய தூள் கொஞ்ச போட்டுட்டு மஞ்சள்த்தூள் கொஞ்ச போட்டுட்டு அ கொஞ்சமா சாம்பார் பொடி போட்டுட்
ம்
அவ்ளோதா அ காரத்துக்கு நம்ம எதுமே அதுல போடக் கூடாது பச்ச மொளகா உங்களுக்கு ஃபிளேவர் ரொம்ப புடிக்குன்னா பச்ச மொளகா போட்டுக்லா அப்டி இல்ல ஒங்களுக்கு வேணானா ஸ்கிப் பண்ணிக்லா அப்பற அது அப்டியே அப்டியே க கார போடக்கூடாது காரப் பொடி போடக் கூடாது அது அப்படியே கடைஞ்சிட்டு கொஞ்ச தண்ணீர்க்கமா தண்ணியா வரணு ரொம்ப கெட்டியா வந்துர கூடாது கொஞ்ச தண்ணியா வரம்போது க தாளிக்கும் போது சூப்பராருக்கு தாளிச்சுட்டு காஞ்ச மொளகா போட்ருணு நெறையா குண்டு மொளகா வெச்சிருக்கிங்ளா அது வந்து எண்ணெயில போட்டுட்டு ஆமா எண்ணெயில போட்டு கடுகு ஒ கருவேப்பில கருவேப்பில நெறையா போடுங்க லாஸ்ட் தாளிப்பு போட்டுட்டிங்கனா அவ்ளோ சூப்பரா இருக்கு இட்லிக்கு இட்லிக்கு கார சட்னி
நல்லா இருக்கு
ஆ சாதத்துக்கு சூப்பராருக்கு என்னக்கீனா நீங்க ஃபிஷ்ஷு செஞ்சிங்கனா ஃபிஷ் வறுவல் சிக்கன் வறுவல் எதுனா வறுவல் செஞ்சிங்னா இந்த மாரி கில்ன சாம்பார் வச்சுட்டு நீங்க செஞ்சிங்கனா நெஜமா சூப்பரா இருக்கு அ ம்
நா செஞ்சு பாக்குறே தோழி
ம் கண்டிப்பா செய்ங்க செஞ்சு பாத்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்டி இருக்
ஆ கண்டிப்பா கண்டிப்பா சொல்ற தோழி என்ன செய்ணு பாசி பருப்பு துவரொ பருப்பு ஆ தக்காளி வெங்காயொ போடணுமா
ஆமா சின்ன வெங்காயொ பெஸ்ட்
ஆ சின்ன வெங்காயொ போட்டு குக்கர்ல நல்லா வேக வெச்சு ட்டு எடுத்து கடாஞ்சிட்டு பூண்டு போடணு அதுல ம் அ தாளிப்புக்கு பாத்தீங்க அ
தாளிப்பு மட்டு நீங்க தாளிப்பு குடுக்குறதுல தா இருக்குது அந்த கொழம்பு
ம் ஹூம்
காரொ வந்து இதுல போடக்கூடாது மொளகா தூள் போடக்கூடாது மொளகா தூள் போட்டீங்னா நார்மல் சாம்பார் மாரி தா இருக்கு இது கொஞ்சொ காரொ கம்மியா வைக்கும்போது சாம்பாரோட வாசன வந்து ரொம்ப சூப்பராருக்கு அது செஞ்சுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு
நீங்க தாளிச்சு கொட்டிடீங்கனா கொஞ்சொ நேரொ மூடிடுங்க லாஸ்ட்ட கொத்தமல்லி தழ கொஞ்சமா போடுங்க நெறைய போக்கூடாது கொஞ்சமா போட்டு மூடிட்டீங்கனா அவ்ளோ சூப்பரா இருக்
ஆனா புளி ஊத்தக்கூடாது
ஆஹா புளி வேண்டா இதுக்கு வந்து புளி சே சேக்க கூடாது இப்போ நார்மல் சாம்பார் நம்ம செய்யுபோது வேணா புளி சேத்துக்லா இது வந்து புளி வேண்டா இது வந்து இட்லிக்கிலா நல்லாருக்கு இட்லி தோசக்கெலா வந்து சூப்பராருக்கு இன்னொன்னு வந்து கார சட்னி இது எங்க ஊர் பெஷல் அது ம் சட்னில எப்டின்னா வெங்காயொ வெங்காயோ சின்ன சின்னசா கட் பண்ணுங்க பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலா இதுல பெரிய வெங்காயத்த நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுல மெயின் டிஷ் ச்சே அதா ரெண்டே ரெண்டு தக்காளி இப்ப நாலு வெங்காயோ எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி போது அது மட்டு கட் பண்ணி வச்சுட்டு எண்ண நல்லண்ண இல்லனா ரீஃபண்ட் ஆயில் இல்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அத போட்டுட்டு பருப்பு தாளிப்புக்கு வந்து பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க உங்களுக்கு காஞ்ச மொளகா ஆ அ இதுப்பா வடக்ய ஆ உளுத்த பருப்பு, கள்ள பருப்பு ரெண்டு கலந்து ஒரு கை போட்லா நன்றைய பருப்பு போடலா ஆணா இதுல பருப்பு போட்டீங்கனா சூப்பராக்கோ பருப்பு போட்டுட்டு காஞ்ச மொளகா நாலு காஞ்ச மொளகா ரெண்டு பச்ச மொளகா போட்டுட்டு நல்லா வதக்கிடணு எண்ணெயில வந்து நல்லா வதக்கிட்டு அது வந்து நல்ல ஆற வெச்சிடு சூடா இருக்கோ இல்லலைங்களா அத வந்து எண்ணெயில வந்து அ நல்லா வதக்கிட் ட்டு காத்துல ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷோ அது ஆறிட்ட பிறகு அதெல்லா ஒன்னுக்கொன்னு ஜெல்லாயிடு அதுக்கப்பறோ மிக்சில அரச்சிட்டு உங்களுக்கு தாளிப்பு வேணுனா லாஸ்ட்ல தாளிப்பு குடுத்துக்கலா அப்டி வேண்டனா நீங்க அப்டியே கூட சாப்டுங்க சூப்பரா இருக்கு
அ நா செஞ்சு பாக்குறே நா எப்டி காரச்சு ஆ
அப்டியே செய்லா அ வெங்காய சட்னி மட்டு உங்களுக்கு வேணுனா வெங்காய சட்னில மட்டு என்ன செ இது தக்காளி ஸ்கிப் பண்ணிடலா வெறு வெங்காயோ மட்டு அறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு, காஞ்ச மொளகா இந்த நால மட்டு நல்லா வதக்கிட்டு அப்டியே அரைச்சுட்டீங்ன்னா இன்னு சூப்பராருக்கு இதுக்கு மெயின்னு வந்து உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்ப எண்ணைல நீங்க போட்டு நல்லா கடையு போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கு இட்லிக்கு எஸ்பெஷலி ஜோ தோசய விட இட்லிக்கு சூப்பரா இருகு
நா எப்டி செய்வேன்னா பெரிய வெங்காயோ இருக்குல்லையா அத நல்ல சின்ன சின் னதா வந்து நீல் வாக்குல வந்துட்டு வெட்டிப்பே வெட்டிட்டு கடாய்ல வந்து து எ கொஞ்சமா எண்ண ஊத்தி இந்த வெங்காயத்த நல்லா வதக்குவ வதக்கிட்டு அத ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பாத்திங்கன்னா உளுத்த பருப்பு, ஒரு ஸ்பூனு கடல பருப்பு ஒரு ஸ்பூனு ரெண்டுத்துமே நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு
ம்
அது தனியா எடுத்து வச்சுடுவே அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அதே கடாயில கொஞ்சோண்டு எண்ண ஊத்தி வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கி ட்டு அதுலயே காரத்துக்கு ஏத்த மாதிரி வெரமெளகா இருக்குல்லையா வெரமெளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அ ரொம்போவு பிஞ்சு இஞ் இருக்குல்லையா இஞ்
இஞ்சி ஆ
அ இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வதக்குவே வதக்கிட்டு அதுல பாத்தீங்ன்னா கொஞ்சோண்டு வெல்லோ இருக்குல்ல
ம் வெல்லம்பா அதாவ்து எங்க வீட்ல கொஞ்சோ சுகர் பேஷண்ட் இருக்கறனால வெல்லொ ஸ்கிப் பண்ணிடுவே ஸ்கிப் போட மாட்டே மாமனார் மாமியார்ல்லா வந்து ஃபுல்லா சுகர் பேஷன்ட்டுங்க அதனால வந்து அந்த வெல்லோ சேக்க மாட்டே நா மின்ன வந்து சாம்பாருக்குலா அப்டிதா சேத்துட் ட்ருந்தே லாஸ்ட்ல வெல்லம் போடுவே அந்த மாங்கா கொழம்புக்கு வெல்லம் போட்டு செய்வே எல்லாமே செய்வே மாவடுல்லா செய்வே அது ரொம்ப நல்லா இருக்கு அ அதெல்லா செய்யுபோது வெல்லோ போடுவே இப்ப அந்த வெல்லோ உப்பு புளி காரோ எல்லாமே கொறச்சாச்சு அவங்களுக்கு ஏத்த மாரி நாங்களு அதே மாரி ஃபுட் சாப்ட ஆரம்பிச்ட்டோ
ம் ம் அதுவு நல்லது தானே நமக்கும் சுகர் வராம நம்பளு தடுத்துக்கலா அனா சுகர் வந்தாலு
ம் கண்ட்ரோல் பண்ணிக்கலா இப்ப எல்லாருக்குமே வருதுமா டயாபெட்டிக் குன்றது வந்து எல்லாருக்கும வருது ஒனக்கு எனக்குன் இல்ல மின்னல்லா ஜெனிட்டிக் தா மின்ன ஜெனட்டிக்ல இருந்தா மட்டுந்தா வரு இப்போ அப்டிலா கெடயாது ஒடம்புல சு கர் லெவல் கொறஞ்சாலோ இல்ல உங்களுக் ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா வந்தாலு ஒடனே டயாபெட்டிக் வந்துடுது வீட்டுக்கு ஒருத்தர் கம்பல்சரி இருக்குப்பா அது என்னன்னா ஃபுட்டு இத்தனைக்கு நெறய கெமிக்கல் சேத்துட்டாங்கப்பா அந்த நெல்லு அரிசிலல்லா வந்து இந்த கெமிக்கல் ஃபுட்டு் அதிகமா எடுக்க எடுக்க என்ன ஆடுச்சு நமக்கு வந்து ஒடம்பு ரீதிய ரொம்போ ஹெல்த் இஷயூஸ் வர ஆரம்பிச்சு ஷ்ஷூ
ஆமா
ம்
கொஞ்சமா வெள்ளம் போட்டுட்டு அது ஆரனதுக்கப்பறம் மிக்ஸி ஜார்ல சேத் து தண்ணி விடாம ஃபஸ்ட் அரச்சிப்பே அரச்சிட்டு அதுக்கப்பறம் தேவன்னா மட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு து நல்லா அரப்பே அரச்சிட்டு அத எடுத்துட்டு நமக்கு சட்னி பதத்துக்கு வேணா சட் நீ பதத்துக்கு வச்சுக்கலாம் இல்ல னி பதத்துக்கு வச்சுக்கலா இல்ல தொவையல்லா வேணா கூட இது தொவையல்லா வச்சுக்கலா தாளிப்பு பாத்தீங்கன்னா கடுகு கடுகு உளுத்த பருப்பு வே கருவேப்பல இது எல்லாத்தயு போட்டு தாளிச்சு அதுல போட்டுடுவே போட்டனா இது வந்து வெங்காய சட்னி இப்ப பாத்தீங்கன்னா அ வெறு வெங்காயத்த மட்டும் பாத்தீங்கன்னா பச்சையா கட் பண்ணி இந்த கண்ணாடி பத வர வரைக்கு வந்து வதக்கிட்டு அ அதுல பாத் பாத்திங்கன்னா ரெண்டு பச்ச முளகா ரெண்டு வர முளகா அதயு போட்டு நல்லா வதக்கிக்கணு
ம் ம்
ரெண்டு பூண்டு ரெண்டு ரெண்டு பல் இஞ் இஞ்சி இஞ்சியு போட்டதுல நல்லா வதக்கிட்டு அ அத எறக்கி வச்சு ஆரணத்துக்கு அப்ரோ கொஞ்சொ பொட்டுகல இருக்குல்ல பொட்டுக்கல வந்து வதக்க கூடாது அப்டியே அந்த ஜார்ல சேத்து நல்லா அரைக்கணு அரச்சிட்டு நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலா இது ஒரு வகையான சட்னி இந்த சட்னி பண்ணா எங்க வீட்ல எல்லாருக்குமே புடிக்கு இது வேனா தேங்கா சட்னி மாரியேதா இருக்குஆனா இதுல தேங்கா இருக்காது
ஓ வெங்கா வெங்காயம் பொட்டுக்கடல மட்டு யூஸ் பண்ணி சாப்பிற இது பண்றீங்களா
ஆமா இது பாத்தீங்கன்னா தேங்கா இல்லாத தேங்கா சட்டினின்னு சொல்றது
ம் ம் ம் ம் சூப்பர் பா
இதுவு நல்லா இருக்கு இது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
நல்லா யூஸ்புல்லா குடுத்துருக்கீங்க இது நா செஞ்சது இது நா செஞ்சது கெடயாது
ஆ
எவ்ளோ ஒரு நாள் பாத்தே நானு இது வெறு இது மட்டு ம்
ஆ நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க நம்ம தண்ணி வேணுங்கிற அளவு அதுல ஊத்திக்கலா இல்ல
தண்ணி சட்னி தா ம்
அ தண்ணி அதிகமாவு நம்ம ஊத்திக்கெல்லா வேணுன்ற அளவுக்கு ம் இல்ல கம்மியா வச்சு அந்த தொவையில் மாரி இந்த தோசைக்கெலா தொட்டுக்குற மாரி கூட வச்சா நல்லா இருக்கு
ம்
நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க இதுல பாத்தீங்கன்னா வெல்லல்லா ஆட் பண்ண கூடாது நான் ஃபஸ்ட் சொன்ன சட்னிக்கு தான் வெல்ல ஆட் பண்ணணு ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் லை லைட்டா வெல்ல சேர்த்துக்கலா ஆனா இந்த சட்டினில பாத்தீங்கன்னா வெல்லம்ல்லா சேத்தா நல்லாருக்காது தாளிக்கும் போது எப்பவுமே பாத்தீங்கன்னா உளுந்து
நான் வெல்ல சேக்குற ரெண்டே ரெண்டு வெல்லம் பொங்கல்ல சேப்பே இன்னொன்னு சாம்பார்ல சேப்பே இன்னொ மாங்கா சீசன்ல இருக்கம்போது இந்த மாங்கா கிரேவி மாரி செய்வாங்ளிங்களா எண்ணெயெல்லா போட்டு தாளிச்சுட்டு மா லாஸ்ட்டா வெல்லம் போட்டு அ து மென் மெயினே வந்து வெல்லொந் தா இப்ப கொஞ்சொ நாட்டு சக்கர சேக்குறே சேத்துக்குறே அதுக்காகவு அது மட்டு போட்டு செய்யறா ஆ ஓரளவு டேஸ்ட் நல்லா வருது அப்டிதா செஞ்சு சாப்ட்டுட்டு இருக்கு நல்லாருக்கு அது சுட சாப்பாடுக்கு
இங்க செய்றது வந்து பாத்திங்கன்னா நாங்க மாங்கா பச்சடின்னு சொல்லுவோ அதுலய்மே வெல்லொல்லா போடுவோ நாங்க வெல்லொ தேங்கால்லா திருகி போட்டு எறக்குறது செரி தோழி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடுஞ்சிருச்சி மீண்டும் ஒரு இணைப்புல சந்திப்போம் தோழி
தேங்க்ஸ் பா நன்றி